ஹலோ
ஆ ஹலோ அக்கா ஃப்ரீயா இருக்கீங்களா அக்கா நீங்க இப்ப
ஆ ஃப்ரீயா தான் இருக்கே சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்
ஆ ஒண்ணு இல்லக்கா எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் ஆனா சேரி ஒரு டவுட் கேட்கலானு நெனச்சே ஃப்ரீ தானே உ நீங்க
ஆ நா ஃப்ரீதா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் என்ன டவுட் சிஸ்டர்
ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க நீங்க எப்டி இருக்கீங்க அம்மா அப்பா அண்ணலா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க கா ஒன்னு இல்ல பாட்டி வீட்ல வீடு கட்டிருக்கோ ஃப்ரெண் ட்ல வந்து கார்டன் மேரி நெறைய பிளேஸ் இருக்கு உங்க வீட்டுக்கு ஒரு டைம் வந்தல அப்ப கொல்லையில நெறைய செடில நல்ல ரோஸ் செடிலா நல்லா நெறைய மொக்கு வச்சு மல்லிகை செடிலா நெறைய மொ சிருந்துச்சுல்ல நா கூட கேட்டனே என்ன பண்றீங்க இதுக்கு அப்டின்னு நீங்க கூட செடி கூட எங்க வீட்டுக்கு குடுத்துட்டீங்க ஞாபகம் இருக்கா
ஆ ஆமா சிஸ்டர்
ஆ அது ஆனா செத்துடுச்சு எனக்கு அது எப்டி நீங்க பராமரிக் க்கிறீங்கனு மட்டு சொல்லுங்க அ அது
அது வந்து நம்ம அதுக்கு என்னன்னா சிஸ் டர் நம்ம வேஸ்டேஜ் இப்ப ஃபிஷ்ஷு இப்ப கழுவுறோன்னு வச்சுக்கோங்களே அதோட வேஸ்ட்டேஜ் கூட நம்ம வந்து போடலா ம் முட்டையோட அந்த ஓடு அதல்லா வந்து நம்ம அந்த ரோஸ் செடிக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்கள பன்னீர் ரோசா இருந்துனா ஆ ஃபிஷ்ஷோட அந்த
வாட்டர் மட்டு அந்த கழுவுற ஆ தண்ணி மட்டுமா இல்ல அந்த வேஸ்ட் ஃபுல்லாவாவா
ஆ அந்த வே அந்த வேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்ற கொஞ்சமா குழி அந்த அந்த செடிக்கு பக்கத்துல கொஞ்சமா லைட்டா குழி நோண்டி அதுல போட்டுட்டீங்கன்னா அது வேர் கிட்ட போட்டுட்டீங்கன்னா அது நல்லது அது இந்த ஆ ஆட்டோட இது இருக்குல்ல அ அத போட்டீங்கன்னா இன்னு ரொம்ப அதுக்கு ஒரோ நம்ம சும்மா இந்த கடையில வாங்கியே போட்றத் தோட இந்த மாரி ஒரம்லா போட்டா ரொம்ப அது ஹெல்தியா இருக்கும் செடிங்க
ஆ மேஜரா அந்த பழம் மரம் அந்த மாரி மரம் இல்லாம சும்மா அந்த பூச்செடிக்கு மட் ட்ரு டிப்ஸ் கொடுங்க ஏன்னா அந்தளவுக்கு தா பிளேஸ் இருக்கு
ஆ அதுக்கு நீங்க வந்து போடலா இந்த ஓடு நீங்க முட்டையோட ஓடு போடுங்க ஆ ஃபிஷ்ஷோட அந்த வேஸ்டேஜ் போட்லா அப்புற வந்து ஆட் டோட அந்த வேஸ்டேஜ்ஜு அத எடுத்துட்டு வந்தும் போட்லா ஆட்டோட வேஸ்டேஜு போட்டா ரொம்ப ஆ அது அதுங்களுக்கு ரொம்ப அது பெ நல்ல ஒரோ பூச்சி அடிக்காம இருக்கறதுக்கு அது மேல வந்து இந்த ஆ மாட்டோட சாணி இருக்குல அத நல்லா கரச்சு அது மேல தெரிச்சு விட்டுருங்க
ம் அந்த பூச்சி வெள்ள கலர் ஒரு பூச்சி இருக்கும்ல
ஆமா அதுதா சிஸ்டர் அது வரம்னு வராம நம் பாத்துக்கணு இந்த சுண்டைக்கா செடி எல்லா நல்லா இருந்துச்சு எங்க வீட்லயே அது என்னாச்சு அந்த ஒரு பூச்சி வந்ததுதா அப்டியே அதோட காய்ப்பே நின்னுடுச்சு
செம்பருத்தி செடி நெறைய கலர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அது வந்து ஒரு மரத் தையே மரமா இருந்த செம்பருத்தியே அந்த பூச்சி வந்து ஃபுல்லா காலி பண்ணிட்டு இப்ப காஞ்சே பேய்டுச்சு அதுதா அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடில நாங்களு வர வர வெட்டி உட்டுட்டே இருந்தோ அப்டி இருந்துமே அது கண்ட் கன்ட்ரோல் பண்ண முடில அதா சேரி உங்கள்ட்ட டிப்ஸ் கேப்போ அப்டின்னு கால் பண்ண
அதா சிஸ்டர் அதுக்கெல்லாமுமே இந்த நம்ம ஒரோ இந்த ஒரம்லா போட்டோம்னா அது ம் வேர்லேந்து தான அது ஏறுது அது வந்து பறந்து வர்ற பூச்சி கெடையாதுன்னு தா நெனைக்கிறேன் எனக்கு தெரியல அது சரியா ஆ ஆ ஆமா அப்டின்றப்ப நம்ம இந்த ஒர த்தல்லா அந்த எடத்துக்கிட்ட போட்டோம்னா கொஞ்ச நல்லா இருக்கு செடிங்க நீங்க
இதுவே இதுவே ட்ரை பண்ணா ஓகே இந்த யூரியா அந்த மாரி கெமிக்கல் ஒரம் போடாம இதுவே பெட்டர் தா இது
ஆமா அதனால கொஞ்ச அது மாரி ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர்
அப்புற இந்த செடில்லா நீங்க வாங்குறது எது ஸ்பெசிஃபிக்கா நர்சரி எதாவது இருக்கா எனக் கு ஏதாது சஜ்ஜஸ்ட் பண்ண முடியுமா நம்ம சரவுண்டிங்ல
க இதுலயே வருவாங்கல்ல ரோட்ல வருவாங்கல்ல
ம்
ஆ செடி வித்துக்கிட்டு
ஆ
அவங்கள்ட்ட வாங்கறதுதா சிஸ்டர்
அவுங்கள்ட்ட வாங்குனாலே நல்லா இருக்கு நா இப்ப ரீசென் ட்டா அவங்கள்ட்டுமே நா நெறையா கலர்ஸ் செவன் கலர்ஸ்ல இருந்த கலர்ல எல்லாமே ரோஸ் வாங்கியு வெச்சே அவங்கள்ட்ட இருக்கிறப்ப நல்லா பெருசாவு இருக்கு பெருசாவு பூ பூக்குது நம்பளோட இதா வெ சி எல்லாமே பண்ணே தண்ணி ஊத்துறது நீங்க சொல்ற மாரி அந்த முட்ட போட்டே கொஞ்சோ பூ பூத்துச்சிதா ஆனா அதுக்கப்றோ திரும்ப செடி காஞ்சிருச்சி அதுதா செரி நம்ம அ பராமரிக்கிறது தப்பான வேல பராமரிக்கிறோமான் சொல்ட்டு அவுங்களுக்கு கால் பண்ணே
ஆ அதா சிஸ் டர் அப்ப நீங்க இந்த மாரியே பண்ணுங்க அது எங்க வாங்கினாலுமே செடி நம்ம ஒரோ போட்டோனா அது நல்லா ஸ்ட்ராங்கா வளரு ஆ அதனால அந்த மாரி
அப்றோ உன்னோன்னு ஒரு டவுட் சிஸ்டர் இப்ப இந்த ரோஸ் செடிலலா நம்ம வாங்கறோம்ல அது வந்து மண் பாட் மண் தரையில வெச்சா ஓகேவா இல்ல வந்து பாட்ல வெச் சி மெயின்டென் பண்ணாலே ஓகேவா எம்
நா நா வந்து வீட்ல ரெண்ட்ல ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கன்னே அங்க வந்து ஒரு அக்கா வந்து வெச் வெச்சிருக்காங்க அந்த ஓனர் அக்கா மேல ஆ அவ்ளோ சே அவ்ளோ பூ பூத் த்து குளுங்கு சிஸ்டர் அந்த அக்கா பறிக்கவு மாட்டாங்க எனக்கு வந்து ஆசையாருக்கு வெச்சிக்கணுனே அ இ அவுங்கள்ட்ட கேக்கவு எனக்கு ஒரு மாரி இருக்கு அவுங்களா குடுத்தா நம்ம வாய்ங்கிலா அ அவுங்களே வெச்சிக்க மாட்டாங்க அப்டியே பூத்து அப்டியே கொட்டு அவ்ளோ பண்ணீர் ரோஸ் அ பூக்கு
நானு மோஸ்லி நெறைய வீட்ல பாக்கறே நெறைய பூ பூக்கு அந்த வீட்ல பிக்கவே மாட்டாங்க ஆனா பாக்கற நமக்கு ரொம்போ ஆசையா இருக்கு சேரி
ஓகே நம்ம வெச்சிக்கிற நம்மளுக்கு தா வந்து அது பூக்காது நம்ம செடி எவ்ளோ வெச்சாலு
சேரி அது மேரி நம்ம வீட்லயு வெய்க்கணு அப்டினு சொல்லிட்டு வாங்கியாந்து வெச்சி நம்ம வீட்ல பா
வரவே வராது ஆமா அது கரெக்டு தா அந்த மேரி நீங்க பாட்லயே வெய்க்கலா அந்த அக்கா ஃபுல்லாவே ம் மாடியில வந்து இந்த மாரி பாட்டு தா வெச்சிருப்பாங்க ஆ ம் நா அதென்ன இந்த செடி மல்லிக பூ செடி மொதக்கொண்டு ஒரு பெரிய இந்த பேகு இருக்குல்ல பாட் அந்த இது வெக்கிறதுக்காக அந்த பேகுல வெச்சி வெச்சிருக்காங்க அடுக்கு மல்லி ஒரு ஒரு ஒரு நாளைக் கு ஒரு ஆறேழு பூக்கு
அதுலா வெச்சா உண்மையா அந்த அளவுக்கு பூக்குதா சிஸ்டர்
ஆ பூக்குது அது வந்து கீழ் கீழ வெச்சிருந்தாங்க அப்டின்னா இன்னு நெறையா அந்த செடி வந்து பூக்கு ஒரு அம்பது அறுவது பூக்குற செடி தா நெறையா வேர் உட்டு அந்த பா பேகுக்கு ஏத்த மாரி அது ஒரு ஆறேழு பூக்குது பரவாயில்லல மா ட்டு இதுல வச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு பூக்குதுல சிஸ்டர் அந்த அக்கா வந்து முட்ட ஆ நிறைய என்னன்னமோ போடுவாங்க நா எனக்கு தெரிஞ்சி நா முட்ட தான் ஏனா ஓடுக்கு மேல இருக்கும் உள்ள அதனால பாத்துருக்க ஆ எல்லாமே நேச்சுரலா உள்ளதுதான் போடுவாங்க ஆனா நல்லா வ கா நல்லா பூக்கும்
ஓகே ஓகே சிஸ்டர் அதான் சேரி உங்ககிட்ட கேக்கலாம் இந்த டிப்ஸ் உங்கள்ட்ட கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த இப்பதான் ஆபீஸ் போய்ட்டு வந்து நா ஃப்ரீயா இருந்த அதனால செ எ எங்க வீட்டுல நிறைய மரம்ல்லா இருக்கு ஆஃபிஸ் போகனும் சிஸ்டர் டெய்லி நா தான் பேய்ட்டு இருக்க
ஆ சேரி சேரி சிஸ்டர்
எங்க டயடாய்டுது வேற ஒன்னு இல்ல வருவ உங்கள்ட்ட பேச கூட நைட்டு பேச வேண்டியதா இருக்கு ஒன்பதரை மணிக்கு மேல
ஆமா
ஆஃபீஸ் டைம்ல பேசனு நெனப்ப பிரேக் டைம்ல நமக்கு அந்த அளவுக்கு டைம் கெடைக்காது
நீங்க என்ன ஆமா சேரி சேரி
அதான் சேரி அப்புறம் இப்ப விட்டா மறந்துடுவேன் அதான் சேரி ஓ கேக்குற இப்ப எங்க வீட்டுல எல்லா மரமும் இருக்கு சிஸ்டர் மாங்கா மரம் இருக்கு நெல்லிக்கா
என்னதா வந்து நம்ம உரம் வச்சாலும் அது வந்து அந்த அளவுக்கு இது பண்ணாது அது வந்து நம்ம அந்த மாதிரி தான் உரம் யூரியா அந்த மாதிரி கே கேட்டு தான் வைக்கணும் அப்பதான் வந்து நல்லா காய்க்குக ஆ என்னா மா மாங்காஸ்
இப்பந்தா அது நீட்டு மாங்கா மாரி இருக்கும்ள ஆ அதுதான் அது வந்து எங்க அப்பா சின்ன பிள்ளையில இருந்து காய்க்கிற மரம் அது இப்ப அது ரொம்ப வயசான மரம்
ஓ அப்பனா நல்லா டேஸ்ட்டா இருக்கும் முத்துன மரம்னா நல்லாதான் இருக்கும்
ஆனா இப்ப காய்ல்லாம் வந்து கம்மியாதான் காய்க்குது சும்மா ஒரு பத்துதான் காய்க்குது ஏனா அதுக்கு அவ்வளோதான் ஸ்ட்ரென்து அப்பயிலருந்து இருந்ததுனால
ஆ
ஐம்பது வருஷத்துக்கும் மேல உள்ள மரம் அது
ஓ ஓ சேரி ஓ அம்பது வருஷம் ஆ
எண்பது வருஷமே சொல்லாம் எங்க தா பாட்டி அப்பயில இருந்தே இருக்கு அது அ அந்த காலத்துல உள்ளது அந்த ஒரு மரம் மட்டும் தான் பெரு சு அது கூட உள்ள மரம் எல்லாமே செத்துருச்சு தானா விழுந்து
சேரி செ ஓ அப்படியா ஆ ஆ
ம் நெல்லிக்கா மரம் எல்லாமே இருக்கு நெல்லிக்கால இந்த பெரிய நெல்லிக்கா இருக்கும்ல நாட் டு நெல்லிக்கான் சொல்லுவாங்கள அதுவுமே இருக்கு அது ரீசண்டா இப்ப ஒன் டைம் வெளில போயிருந்தன் அப்ப ரோட்டோரம் சின்னதா இருந்துச்சு
அ ஆ
சேரி இது என்னமோ செடியா இருக்கு நெல்லிக்காவா இல்ல புளியாம்பழமா தெரியல சேரி நம்ம வீட்டுல போய் வெப் போம் சொல்லி அது சும்மா எதார்த்தமா அது மண்ணிலே இல்ல லைட் டா மண்ணுல ஒட்டிட்டு இருந்தது பிச்சாந்து வெச்சு தண்ணி ஒரு எடத்துல சும்மா வச்சுட்டு டூ டேஸ் கழிச்சுதான் நாங்க அத நட்டுமே இப்போ டூ இயர்ஸ் குள்ளதான் ஆகுது அவ்வளோ காய் சிஸ்டர் எதிர்பார்க்கவே இல்ல அந்தளவுக்கு அவ்வளோ காய் மர ஃபுல்லு காயா இருந்துச்சு பாத்து பாத்து நர்சரில வாங்கி வச்சா கூட இந்த அளவுக்கு காய்க்குமானு தெரியில ஆம்மா அறநெல்லிக்கா அது
ஆ மொளக்கிறதா
இந்த மாரி எடுத்தாந்து வச்சது எதோ ரோட் ஓரத் துல சும்மா இருந்தது சேரி வச்சா பொழச்சா பொழைக்கிட்டுன் சொல்லிட்டு அத எடுத்தாந்து வச்சோ வீட்டு வாசல்ல போறவுங் எல்லாரோட பார்வியு இந்த மரத்து மேலதா இருந்துச்சு இப்ப ஒரு ஆறு மாசமா அந்த அளவுக்கு காய் மர ஃபுல்லா காய் எங்களுக்கே ஆசையா இருந்துச்சு
பரவால்ல ம் அதுதா சிஸ்டர் பாத்து பாத்து வளத்தா அது நம்ம பூ வெச்சுக்ணுன்னு நெனைச்சி ஆம்மா சேர் சேரி
ம் ம் எங்க வீட்டு்ல இருந்துது சிஸ்டர் சந்தனமுள்ளச்செடி நறையா இருந்து ச்சு அத நெறைய கல்டிவேட் பண்ணி நெறைய இடத்துல நெறைய பூ பூத் துருந்துச்சு இப்ப அ எங்க வீட்டு நீங்கதா பாத்திருக்கீங்கள பக்கத்துல ரெண்டு சேடுமே கொள்ளையா ருக் அ எங்க வீடு மட்டு தனியா இருக்குமா அப்ப வந்து பாம்பு வந் து வ வர ஆரம்பிச்சிருச்சு அது அ அதனால அப்ப வந்து சேஃப்டியா இல்ல பாம்பு வருது அப்படின் சொல்ட்டு ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க ஆமா அது பந்தலே வந்து சம்டைம்ஸ் படுத்துருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேது ஒரு ஒருஸ் சிலநேரொ நா பிக்க போறப்ப கீழ பாப்பா ஏறும் அதுலே நாங் உஷார ஆயிடு அதுனாலே ரொம்ப டேஞ்சரா இருக்கு சொல்ட்டு அடியோட விட்டுடாங்க
பா நமக் சேஃப்டி தா சிஸ்டர் பாக்கணு அ
அதனால வீட்டுல யாரூ இல்லினா என்ன பன் பேட்டுலா ருக்கு
ஆ ஸ்
ம் சேரி சிஸ்டர் தோ அம்மா கூப்பறாங்க நா அப்புற பேசுற உங்களுக்கு பாய் ம் அ நைட் ரொம்ப நேர ஆய்டுச்சு நா இன்னொரு நாளு பேசுற